ஹலோ ஹலோ ஆஹ் கேக்குதா
கேக்குது சொல்லுங்கோ
என்னங்க கத்தி பேசுறீங்க
இல்ல இல்ல நா ஏன் ஆ அக்காட்ட பேசுறதுக்கு இங்க கத்திட்டே சாரி சாரி சாரி
என்னாச்சி
ஒரு நிமிஷம் சொல்லுங்கோ
ம் என்னாச்சி கத்தி பேசுனீங்க இப்ப
ஐயோ ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கோ
யாரு கிட்ட
உங்ககிட்டதா உங்ககிட்டதா
ஏன் கத்தி பேசினிக்கிறேன்னு கேட்டேன் உம்
ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்
ஓகே ஓகே ஓகே ஓகே அப்புறம் சேரி பாப்போ இப்ப காலேஜ் லேட் ஆவலயா உனக்கு சும்மாதா இருக்கங்க ஆஹ் சும்மாதான் இருக்கேன் அப்புறம்
ம் சாப்பிட்டீங்களா
சாப்ட்டனே வயிறு ஃபுல்லா சாப்பிட்டே சாப்டும் போது திட்டினே சாப்பாடு போட்டாங்க
என்ன சாப்பிட்டீங்கோ
ஆஹ்
கேரட் சாப்பாடு கேரட்னா அது பேரி ஆரஞ்சு கலர்லலாம் இருக்கும் நீட்டா அது பேரு இங்கிலீஷ்ல தெரிலையே
புரியல என்னது
கேரிட்
கேரட் னா
ஆரஞ்சு கலர்ல இருக்குமே
கலர்ல இருக்கு கேரட்டு வெறு கேரட் சாப்ட்டீங்ளா
கேரட் க்ரைஸ் அது சின் சின்தா அஞ்சுட்டு அது ரைஸ் சியா சூபரா இருக்கு சூபரா இருக்கு தக்காளி சாத தெரிமா
இப்பந்தா நா க்யாள்வி படே கேரட் வந்து பச்யா சாப்டுவே
பத் ம் ம் நா பச்யு சாவ்ட மாட்ட அந்தானு வெட் போட்டு ரைஸ்ல போட்டு குடுப்பாங்கோ ஆமம்மா
ஓ செரி செரி
கேரிட்டு பீட்ரோட்டு
கேரட் பீட்ரூட்டா
வீட்ரோட்டு தெரிமா
வீட்ரூட்லா தெரியு
அ அது பிடிக்குமா
ம் அது புடிக்காது பீட்ரூட் புடிக்காது எனுக்கு வெஜிடபுள்ஸே எவ்வளவா புடிக்காது தெரியு பட் புடிக்காது
எனுக் புடிக்காத் உனுக் புடிக்காதுன்னு எனக் தெரியு
ஒ தெரியுமா அ எப்டி தெரியு
நீ எதுமே சாப்ட மாட்ட ஜூஸ் லேசு தவர என்ன சாப்புடுவ
ஒ அப்டியா அ சேரி சேரி சேரி அ கரெக்ட்டு தா
கரெக்ட்டா இல்லியா
ம் கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா
குப்புரு
அப்றோம் சொல்லுங்கோ
சொல்லுங்கோ பிங்கி கலர்ல ஒருடு ஒத்து ட்ரெஸ்ஸு போட்டுந்தாங்க
யாரு
ரைவே டேஷ்னுக ஒக்கானுன மோது
ரெயில்வே ஸ்டேஷன்லியா ஒ சேர் செரி
பிங்க்கு கலர் பாத்தாலே ரொம்ப ஒரு அட்ரக்ட் ஆயிர்து
அயோ எனக்கு பிங்க் கலர பார்த்தா என்ன தெரிய்மா தோணு ஐயோ இந்து பொண்ணு ஏ இவ்ளோ பளிச்சினு ஒரு கலர்ல ட்ரெஸ் ஸ் போட்ருக்கு அப்டினு
பளிஞ்சினு கலர் சொல்லே நா அனுப்புற ஒரு லைட் பிங்க்கா இருக்கு அது ப்ரா இருக்கு அந்த மேரிக்கு சொல்றே ம்
உஹம்
சூப்ரா இருக்கு அது
ஒ செரி செரி
ம் ம்
உம்
அந்த மேரி அந்த மேரி நீ போட்னு வா போட்னு போ
ம் ம்
ஆஹ
இல்ல ஒன்னுல்ல
இம்ப மட்யா
இல்ல இல்ல இல்ல ஒன்னில்ல ஒன்னில்ல போடுவே போடுவே
எப்போ ஹலோ ஹலோ
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
எப்போ
எப்போமா
ம்
தெர்லயே ஏங்கிட்ட அந்த மாரி பிங்க் கலர்லல்லா ட்ரெஸ்ஸே இல்ல சோ ஒரு பிங்க் கலர்ல இருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு
தப்பு போட்றது இங்க
எப்பமா எதாவது ஃபங்க்ஷன் வந்தா போடுறே எனக்குதா எங்க
அப்போ போட மட்டு புளிய கெடைச்சிருக்கு இல்ல சந்தியா போட்டுருக்றத சந் சந் சந்தே பொட்டு ஃபோட்டத்துக்கு ஃபோட்டெத்து போ உம்
அப்ப ஃபோட்டோத்திங்கலன சஞ்சே கூட்ட
ஃபோட்டோ எடுத்தோ புடிக்காது செரி ட்ரை பண்றே
ஃபோட்டோ எடுக்க பிடிகாதா ஸ்னாப்லவ்வர் தான நீ
ஸ்னாப் லவ்வருல்லா கெடையாது நா ஸ்னாப் வச்சுருக்கே ஜெஸ்ட் அவ்ளோவுதா ஆனா
அது இல்ல ஒவ்வொருத்துரு ம்ங் எங்க போனாலு
அது சில பேர் இருப்பாங்க ஏ ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கு என்ன பண்ணாலு ஸ்னாப் அனுப்பிட்டு தா ஹ சாப்புட்னாலுமே ஸ்னாப் அனுப்பிடுவோ அதாவ்து சாப்டு சேங்மாமா வாங்ட்டு நீயே ஸ்னாப் பண்ணி போய்டுவோ
உம் ம் ம்
அப்டியே சில பேர் இருக்காங்க
புல்லா ஸ்னாப் தா ஸ்னாப் ஸ்னாப் ஸ்னாப் ஸ்னாப் ஸ்னாப் அதாவ அது ஏதோ பாயிண்ட் எத்தன சொல்லுவாங்க
ஆமா கோர்ட்ல ஏதோ பாயிண்ட் கெடச்ச போல கேஸ்ல எதோ பாயிண்டு
நீக்குவ ஏத்துவ
வந்து அப்புட்ல்லா நா போட்டதே இல்ல இது நீங்க ஏ ஸ்னாப் பாத்தாதான தெரியு உங் அப்புல்லா போட்டதே இல்ல
அப்டியா நீதான சொன்ன நா ஸ்னாப்ல போடுவே நீ அன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு
ஸ்நாப்ல போட்வே ஆனா இப்புட்ல்லா போட மாட்டே ஒவ்வொரு மூமெண்டெல்லா அப்டில்லா கேப்சர் பண்ணிட மாட்டே எதாவ்து நல்லா இருந்துசுன்னா போடுவே அவ்ளோதா
ஓ அதெல்லா போட்லானு ஆசப்படுவே ஆனா போட மாட்டே நால்லா போட்லானு ஆச படுவ செரி வேனா நா விட்டுவச்ருக்க ஆப் யூஸ் பண்ண மாட்டே
ஸ்னாப் யூஸ் பண்ணாத ஆளுண்டா
உம் ஏஸ்
நீங்க உண்டுன்னு போய் சொல்லுவீங்கத
உம் ஆமா
செரி செரி நா முன்னாட்ல்லா ஸ்னாப் வந்து முன்னா ஸ்னாப் கிடையாது இன்ஸ்டா கிடையாது எதுவுமே கிடையாது
ம் அப்பறோ காலேஜு போய்
ரீசண்டா காலேஜ் காலேஜ் முன்னா டென்து படிக்கும்போதெல்லா உண்டு அதுக்கப்புறமா இல்ல அப்புறமா இப்ப காலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்தா ஓபன் பண்ணே
ஏ ஓபன் பண்ணே
ஏ ஓபன் பண்ணீங்கவா ஐயோ இது என்ன கேள்வி சும்மாாதா ஓபன் பன்னே நல்ல பிள்ளயா இருந்தது லா அவங்க கண்டிப்பா அதுதா யோச ச நல்ல பிள்ளையா இருந்திருக்கலாம தேவையில்லாம ஓபன் பண்டோமே அப்டின் ஓபன் பண்ண பிறகு யோச்சு எதுக்கு சரி இருக்கட்டும் ஓபன் பண்ணாதா ஒரு சில விஷய தெரி சோ நல்லதுதா ஓபன் பண்ணது அப்டின்னு நனச்சிட்டே
ம் ஓகே அது அதுல நல்லது இருக்கு சிலதுல கெட்டது இருக்கு ம்
அது ஓபன் பண்ணனால தா சரி நம்ப கிட்ட வந்து டிஃப்ரெண்டா இருந்தவங்க டிஃப்ரெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சது அதுல அப்ப அது நல்ல விஷிய தானே உங்ககிட்டே இருந்து தள்ளி இருக்கறதுக்கு சோ அதுனால
ஸ்லோ ம் ம் ம் ம் ம் ம்
ம் ம் உம் உம் உம் உம் உம் உம்
ஹலோ
ம் ம் ம் ம்
ம் ம் ம் ம்
தா இல்ல இவகிட்ட பேச்றதான் தெரில
சொல்லுங்க சொல்லுங்கோ
சொல்லுங்கோ சொல்லுங்கோ அப்புற என்ன
ம் நானு இன்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஏ ஏத்துனே யாத்துனே அப்போ உ கரண்ட் ஆஃப்
கரண்ட் ஆஃபா கரண்ட்டுக்கு இன்ஸ்டாக்கு என்ன சம்மந்தோ
இப்ப கரண்ட்டு ஆஃப் ஆயிச்சுன்னே ஐயயோ
சாரி சாரி எனக்கு சரியா காது கேக்காது சரியா கண்ணு தெரியாது
நாய் கொலைக்கிதா கரெக்டா ரோட்டுல போனே
எப்போமே அது உங்கள பாத்துதா கொலைக்கிது
விஷ்ணு நாவே ஸ்பெஷலு விஷ் விஷ்ணு நாவே ஸ்பெஷ் ஷலு ஸ்பெஷல் நாவே விஷ்ணு
ஐயோ நாய்க்குமா
ஆமாங்க ம் விஷ்னு நல்லா விஷ்யத்துல புடிக்கு நாயி மட்டு இல்ல நாய் மாடு மான் மயில் புறா
ஓ அதுக்கெல்லாமே புடிக்கு அப்டி கிட்ட வந்து நின்னுடு அப்டிதா நீங்க உங்க
விஷ்ணு பாத்தாலே ஏய் விஷ்ணு என்னடா இங்க பண்றேனு கேக்கு கரக்டா இல்லையா
ம் ரொம்ப கரெக்டு
ம் அந்தா சொன்ன விஷ்ணுனாலே எல்லாருக்கு புடிக்கும் அப்டின்னு நெனைப்பேன் வேணா வுடு எதுவு சொல்ல வர
ஐயோ ஃபீல் பண்ணாதீங்க அப்பில்லா இல்ல எல்லாருக்கு எல்லாரையு புடிக்கு
ஏய் ஒரு சைடு மட்டு கரண்ட் ஆஃப் ஆய்ச்சிப்பா
அதா நீங்க இருக்கற எடந்தான் சரியில்ல அதான் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சி
அச்சசோ எனக்கு தெரிஞ்சி இன்னக்கி கரண்ட்டே வராது நெனக்கிரேன் ரெண்டு சைடும் ஆஃப் ஆன கரண்ட் வந்துரு இந்த ஒரு சைடு மட்டு ஆஃப் ஆயிச்சுனாவே கரண்ட் சுத்தமா வராது
அப்டியா அப்ப இன்னைக்கு நைட் எப்டி
தெப்டி நீங்க இருக்கீங்கதாண்ண நாளைக்கு லீவு
ஓ செரி செரி அப்ப ஜாலிதா நீங்க நீங்க லீவு லீவுன் சொல்லாதீங்க எனக்கு லீவ் போட்ணுனு ஆச வந்துரு
புரியில
லீவு லீவுன் சொல்லாதீங்க எனக்கு லீவு போட ஆச வந்துரு
செரி லீவ் போடு
ஐயோ வேண்டா
யா வீட்ல இருந்து ஏதாச்சு ஒர்க் பண்ணுமா
இல்லல்ல ஆல்ரெடி ரெண்டு லீவ் போட்டுட்டேங்க இன்னி லீவ்ல்லா போட முடியாது து சோ இன்னைக்கு தா மேம் வந்து லீவ் போட்டா லீவ் ஃபார்ம் கொண்டு வரணு ரொம்ப ரூல்ஸ் பேசுனாங்க செரி இனி லீவே போடக் கூடாது
ம்
முடிவெடுத்துட்டே
செரி ஒன் இயர் ஒ ஒ ஒரு வருஷத்துக்கு எத்தின் நாள் லீவ் போடுவ
ஒரு வருஷத்துக்கு இருவத்ரெண்டு லீவ் கிட்ட போட்லா இருவத்தி ரெண்டுல தேர்ட்டி லீவ் கிட்ட போட்லா ஒரு மாச கூட லீவ் போட்லா
ம் சூப்பர் தா அது போகுதுல்ல
அது போதுங்க ஆனா வந்து க்ளாஸ் கட் ஆகும் போது அடுத்த நாள் போனா எதுவுமே
நா ஒன்னு ஒன்னு போகவே மாட்ட ஆனா எனகு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என் க்ளாஸ் மேம் போட்டு வப் சிருக்கு அந்த பொண்ணு தா ஆட் பண்ணு
உங்களுக்கு அப்டி இருக்காங்க ரெப்பு எங்ளுக்கு இருக்க ரெப்பு அப்டி இல்ல
நீ ரெப்பா எடுன்றே பெசாத அதுவு கேக்க மாட்டேன்று
ஆஹா கேட்டாங்க ஃபஸ்ட் இயர்ஸ்ல ரெப்பா இருக்கியானு ஐயோ ஃபஸ்ட் ஒரு பிள்ள வந் து ஃபஸ்ட் செம்ல ரெப்பா இருந்தது பாத்தி எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சி ஐயோ இவ்ளோ ஒர்க் பண்ணணுமா ரெப்புனா
ஏ அதுக்கு நிக்கல்லு நீ ரெப்பாயிட்டு ஆல் ஆஃப் யூ ஸ்டூடன்ஸ் நாந்தா உங்க
ஆ அந்த பொண்ணு பாக்குற ஒர்க்க பாத்து எனக்கு தல சுத்திரும் செரி ஐயோ அதுவு இல்லாம க்ளாஸ் மேல தேர்ட் ஃப்ளோரு இருக்கு அது எறங்கி ஏறி நா செத்துருவ
ஆமா அதுவு கரெக்டு தா நீ வேற சாப்ட்டாவு ஜீர்ணமானா ஆகு அது நீ சாப்டவு மாட்ர இருக்குறதெல்லா ஜீர்ணமாகு
அப்றமாட்டி நம்ம அவ்ளோதா அந்தாலதா சரி வேண்டா எதுக்கு நமக்கு இந்த வம்பு சோ அத்னால அதுக்குள்ள எல்லா போ கூடாது
எதுதா ஆவனு ஆ ச ஆனா எனக்கு அந்த போஸ்டிங் தர மாட்ராங்கோ உருப்புடாம் போய்டேனு
போனா தா தருவாங்க ரெகுலரா ரெகுலர் ஸ்டுடெண்டா இருக்கனு வீக்லி ஸ்டுடென்டா இருக்க கூடாது